ஆ கேக்குது எப்டி இருக்கம்மா நல்லார்க்கியா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க
நானு நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப் இல்ல சிஸ்டர் நா இன்னைக்கு சாப்புல்ல ஆ ஈவ்னிங்தா சாப் ட்டே அதனால பசிக்கல கொஞ்சொ இன்னிக்கி
ஓகே கே ஒரு ஆ நா சாப்ட்டேன்மா எங்க வீ ட்ல வந்துட்டு இன்னக்கி இட்லி அவிச்சோ சிக் க்கன் கிரேவி சாப்ட்டுட்டே ஆ நீங்க சாப்புலேனாலும் பரவால்ல ஒ ஒரு டம்ளர் பாலாது ஆத்தி குடிச்சிட்டு படு சரியா
ஆ சரிங்க சிஸ்டர் கொஞ்ச நேரங் கழிச்சு அப்டியே குடிச் சிட்டு படுக்கே இப்ப கொஞ்சோ பசி இல்ல செரி நான் கொஞ்சோ நேரங் கழிச்சு சேரி அந்த மாரி காய்ச்சி ஏதாச்சு குடிச்சிட்டு படுக்குற
ஆ ஓகே ஓகேமா
என்ன பண்றீங்க சிஸ்டர்
சும்மாதாமா இருக்கே சும்மா டி வில படந்தா பாத்துட்டு இருந்தோ இன்னைக்கு வந்துட்டு டி வில டி வில இன்னைக்கு வந்துட்டு பேய் படோ போட்டு இருந்தாங்க ங்க என் பொண்ணு ஒடனே மாத் தம் விட மாட்டின்டா எப்பவு விஜய் டி வி பாத்துட்டு இருப்பாங் க வீட்ல அந்த டி விய பாக்க வி தமயமா நா வந்துட்டு இன்னைக்கு நா வந்து படம் பாக்கணு பேய் படம் பாக்கணு அப்டின் வெக்க சொல்லி அத பாத்துட்டு இருந்தா சண்டே கூட வேற புரோகிராம் எது பாக்க விடல
ஆ பயப்படாம பாப்பாங்களா பேய் படோ ஓ சேரி சேரி ஆ
புழம்பறாளோ என்னமோ யாருக்கு தெரியு அவங் அத்தம்மாகிட்ட படுப்பா அதுதா ஆனப்பா ஆசைப்பட்டு பாப்பா பாத்தா ஆ அது மாரி நானு பேய்ப் படோ எல்லாமே நானு பாப்பேன் ஏனா பேய்ப்படங்கள்னா ரொம்ப புடிக்கு
நானு பாப்பேன் சிஸ்டர் பேய் படம் பாத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க என்ன சுத்தி சுத்தி பாத்துப்பே ப்ச் எல்லா கொஞ்சோ பயமா இருக்கு நைட்டு தனியால்லா படுத் தூங்கினேனா எந்திக்கவே மாட்டேன் நைட்டு பேய் படம் பாத்து தூங்கினா நைட்டு ஆ எந்திக்கவே மாட்டே பகல்லயுமே கொஞ்சோ பயமா இருக்கு ஏனா தனியா இருக்கிறதுனால ப்ச்
கண்டிப்பா கண்டிப்பா அது சில பேருக்கு அந்த மாதி ரி மனசுல அப்டி தோணு எனக்கு வந்துட்டு இந்த பயோ எல்லா வந் துட்டு எப்ப இருந்ச்சின்னா நா கொஞ்ச சின்ன பிள்ளயா வீட்டு ல அங்க அம்மா வீட்ல இருக்கே இருந்ச்சு சாப்ட்ட தட்ட கூட கழுவ போமாட்டே பயப்படுவே அது கொஞ்ச தள்ளி உன மரத்து மா எங்க வீட்டுலலா அப்போ கீழதா அப்டி பாத்திர வெள க்குவாங்க வச்சு அந்த எடத்துகிட்ட தண்ணி வச்சிருப்பாங்க தண்ணிகிட்ட இப்பிடி போட்டு கைய கழுவிட்டு வரணு குடு குடுனு போய் போட்டு குடுகுடுன்னு ஒடியாந்துருவே பயமா இருக்கு அப்ப அப்பல்லா வந்துட்டு டி வி ல போய் படம் போட்டாங்கன்னா நாங்கள்லா சின்ன பிள்ள எங்க அக்கா எல்லாரு யாருக்குமே கலியாண எல்லா நாங்கல்லா குட்டி புள்ள அப்ப என்ன பண்ணுவோ எல்லாரு உக்காந்து படம் பாப்போ அப்ப எங்க அக்கா என்ன பண்ணுவா எல்லாருக்கு துண்ணூறு எடுத்துட்டு வந்து பட்ட போட்டு உடுவா பட்ட போட்டுட்டு எல்லாரு உக்காந்து படம் பாப்போ பயந்துகிட்
செய்வோ எல்லாருமே அ
அப்ப மட்டு
ஆமா அப்ப மட்டு கிட்டதம் இங்க சொல்லும் போதா எந்தம்பி சிஸ் ஸ்டர் அ ஃபஸ்டேன்டடு தா படிக் கிறா எப்டின்னா படம் பாப்பா கை கைய வச்சு மொகத் த மூடிக்கிட்டு ஆமா லைட்டா அந்த கேப் மட்டு பாப்பா அவ்ள நேர தள்ளி உக்காந்து பா படம் பாக்கவு ஏ சித்தி உம் பக்கத்துலயே உக்காந்துகறனே நானு அப்பிடின்னு சொல்லி மடியிலயே வந்து உக்காந்துகிடுவா அவ்ள பய இருக்கு ஆனாலு பாப்பா ப பேய் பட பாப்பா நைட்டு ஃபுல்லா
குழந்தைங்களுக்கெல்லா அது ஒரு வித்தியாசமான கத அப்டிங்கைல எம் பொண்ணு இந்த பேய் படம் பாப்பா அதே மாதிரி இந்த சாமி படங்கள் இருக்குல பழைய சாமி படங்கள் எல்லா போடறாங்கல்ல அதுவு ரொம்ப புடிக்கு எம் பொண்ணுக்கு அதுல சின்ன கொழந்தைங்களுக்குள்ள தா சாமி இருக்குன்ற மாரி போடுவாய்ங்களா அந்த சின்ன கொழந்தைங்க எல்லா எம் பொண்ணுக்கு ரொம்ப புடிக்கு
ம் ஆ அதுவு நல்லா இருக்கு அதுவுமே இன்ட்ரஸ்ட்டா இருக்கு
ஆமா எனக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப அது கெடையவே கெடையாது சுத்தமா இது பண்ணிட்டாங்க இப்ப இப்ப கெடையாது இப்ப ரீசன்ட்டா அந்த தி தி ரொம்ப டி ட்ரெய்ன்ல கொண்டு வந்துட்டாய்ங்க இந்த கருப்பு பட பாத்தீங்னா தெரியு எந்த சாமி வந்து மனுஷனா வரு அவங்க நல்லா அந்த மாரி யோச்சிகோண்
அ ஆ அதா இப்ப கொஞ்ச டிஃப்ரெண்டா கொண்டு வந்
ம் அப்டி கொண்டு வந்தாதானே பாப்போ ஏனா சாமினா இதுதா அப்டின்னு அந்த காலத்துல சொல்லிட்டாங்க அதே மாதிரி சொன்னா அந்த படத் துல இன்ட்ரஸ்டா எப்டி போய் பாப்போ
ம் ம் ஆமா ஆமா ஆமா அதுனாலதா ம் ம் ம் ம் நா வந்து பேய்ப்படொ எப்போ பாக்கனன்னா காஞ்சனா வந்துச்சு பாத்தீங்களா அதுல இருந்துதா சிஸ்டர் பேய்ப் படொலா ரொம்ப பிடிச்சிரு ச்சு அந்த மியூசிக்கே ஃபஸ்ட்டு பாப்போது போதும் என்ன பண்ணுவேனா அந்த மியூசிக் வரமோது ஆமா சிஸ்டர் ஆ அந்த மியூசிக் வரம்போது ஆஃப் பண்ணிருவே அப்புறோ ஃபஸ்ட் அதுல நா லேப்டாப்ல தா பாத்தே நெனக்கே
ம்
வரும்போது ஆஃப் பண்ணிருவே அப்புறோ கொஞ்சொ நேர கழிச்சு அத ஆன் பண்ணி பாப்பே அப்டித்தா அந்த மியூசிக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பயமா இருக்கு
ஆமா நல்ல சரியான மியூசிக் அது ட்ரெண்டிங்ல போயிருச்சு அதே மாதிரிதா நானு அந்த அந்த படொ தியேட்டர்ல பாக்க முடில ஆனா அதுல காஞ்சனா டூ வந்துச்சுல அந்த படொ வந்துட்டு தியேட்டர்ல பா அப்புறொமாருந்ச்சு எங்க அக்கா எங்க அக்கா பொண்ணு நா அம் நாலு பேரு போனோ தியேட்டர் காலியா தா இருக்கு கொஞ்சொ பேர்தா இருக்காங்க ரொம்ப ஆளு இல் அ கொஞ்சொ பேராவது இருக்காங்க ஆனா அதுல கொஞ்சம் காமெடீஸ் நறையா வருமா ஆ நான் எங்க நான் எங்க அக்காவும் சிரி ச்சாலும் சிரிப்பம் அப்படி சிரிப்போம்
ஆ ஆ
முடியாது சிரிக்கிறோம் சிரிக்கிறோம் தியேட்டர் திரும்பி எங்களை பாக்குது அந்த அந்த மூளையில ஆள ஒக்காந்து இருக்காங்க எல்லா பாக்குறாங்க சிரிப்பா அடக்க முடியல அந்த அவங்க காஞ்சனா படத்துல கொஞ்சம் காமெடி அதிகமா பண்ணி இருப்பாங்க எங்களுக்கு சரியான சிரிப்பு நானும் என் அக்காவும் தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து சிரிச்சு இருந்தோம்
ஆ ஐயோ காஞ்சனா டூ ல ரொம்ப பயமா இருக்குமே அந்த இப்ப ரீசண்டா நான் பார்த்தேன் ஒரு ஒன்னு ரெண்டு சீன் ஆனா ரொம்ப பயமா இருக்
ஆமா ஆமா ஆமா பயமா தான் இருக்கும் எல்லாமே பயமாதான் இருக்கும் பயம் இல்லாம எப்படி இருக்கும் பயம் நம்ம நமக்கு பயம்னு ஒன்னு வந்தாத தானே இது பேய் படம் இல்லைனா அது பேய் படமே இல்லன்னு சொல்லிடுவோமே
ஆமா ஆனா அரண்மனை வந்து அவ்வளவா பயம் இல் ல ஃபர்ஸ்ட் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் டு திரி லா கொஞ் சம் நல்லா இல்ல
ம்
ஆ அப்புறம் இப்போ லாஸ்ட்டா வந்ததே நீங்க
த்ரீ சுத்தமான நா பாக்கவே இல்ல த்ரீ பாக்கவே இல்ல போர் நல்லா இருக்கு ஒன்னு டூ கூட ஓரளவு இருக்கலாம் ஒண்ணு சூப்பரா இருக்கும் வித்தியாசமா ஆ டூவும் கூட ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களே ஆ சுத்தமா பார்க்க முடியாது ஒண்ணுமே கிடையாது பே கதை
அவ்வளவு பயமும் இருக்காது பயமும் இருக்காது அது வந்து ஃபுல்லா காமெடியாவே தான் வரும் த்ரீ வந்து ஃபோர் ஃபோர் பரவால்ல ஃபோர் கொஞ்சம் பரவால்ல வித்தியாசமா இருந்துச்சு ஆமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து இருந்தாங்க பேயும் இல்லாம கொஞ்சம் டிப்
அதுதான் அது பேயே கிடையாது அது ஒரு மிருகம் மாதிரி அப்படின்னு சொ ஏன்னா பிளட் எடுத்து பார்த்தா தெரியும் அது யார் உடம்பு இருக்கோ அவங்க உடம்பு டம்ல அந்த பிளட் சாம்புள் எடுத்தா அது வந்து வித்தியாசமான பிளட்டாருக்கு மனுஷ பிளட்டா இருக்காது அப்டின்ற மாரி கதைய கொண்ட்டு வந்து னாங்க அதுனால கொஞ்சொ நல்லா இருந்துச்சு
ஆஹ் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படோ இந்த இதுலந்து தா பாக்க ஆரம்பிச்சே அப்டின் ஏதாச் சிருக்கா
அப்டில்லா எதுவு கெடையாதும்மா நா எல்லா படமுமே பாப் பே அதுவு அ லவ் மூவிஸ் லவ் மூவிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு நா வந்துட்டு ஏ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜில வந்துட்டு ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வர நா பாக்கா பாக் இன்ன வரன்னா இப்பொ தா பாத்துர்க்கே ரீசன்ட்டா தா அந்த படமே பாத்துர்க்கே நெ ஏ ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல படிக் எல்லா ஸ்டேட்டஸ் வப்பாங்க அந்த மாரிலா பாட்டல்லா ஓகே னு எல்லாருமே சொல்லுவாங்க வீ டி வி வீ டி வி வீ டி வி னு விண்ணைத் தாண்டி வருவாயா நா பாக்கவே இல்ல அந்த படோ ஆஸ் கும்பு படம் மோஸ்ட்லி நா பாக்க மாட்டே அதலா நா பாக்கவே இல்ல யோஸ்ச்சுக்கிட்டே இருந்தே என்னடா இது இவங்க இப்டிசொ சொல்றாங்க ஏ ஃபிரண்டெல்லா திட்டிப்ட்டா ஏ நீலா வந்துட்டு ஹு லவ்மூவிஸ் புடிக்குன்லா சொல்லிராதடி இந்த படொல்லா பாக் காம் இருக்கனு ரொம்ப நாளா இப்டீஸ் சொல்றாலேன் சொல்லிட்டு இப்பதா நா டவுன்லோட் பண்ணி நன்னோட லேப்டாப்ல வச்சு பாத்தே ஐயயோ பாத்ததுக்கப்றொ என்னா படம் து அந்த மாதிரி இருந்துசெனக்கு நல்
ஆஹ் ஆமா அது கொஞ்சொ வித்தியாசமாருக்கு நா வந்து எனக்கு ரொம்ப புடிச்சதுனா நா பு த்து ஸ்டேண்டர்ட்ல பாத்தே சிஸ்டர் அதுல்கப்றந்தா கொஞ்சொ படமே பார்க்க ஆரமிச்சே ஃபிப் த்தா ஃபோர்த்தான்லா ஞாபகொல்ல நெஞ்சிருக் க்கும் வரைன் ஒரு படொருக்கு தெரிமா பழைய படந்தா
ஆஹ் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ் அது பாத்துர்க்கீங்ளா நெஞ்சிருக்கும் வரைன் தா இருக்கூ
பாத்துருப்பே எனக்கு டக்
அது எப்டினா லாஸ்ட்டு வந்து ஹாட் டிரேன்ஸ்பர் பண்ணுவாங்க தெரியுமா தன்னோட லவ்வர்க்கு வந்து ஹாட் ட்ரேன்ஸ் குடுத்துருவாங்க ஹாட்ட குடுத்துருவாங்கல்லெ லாஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆகும் ஆ அது அது என புடிக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப புடிக்கு அது கொஞ்ச நல்லா இருக்கும் அப்டியே அழுவயா வந்துரு லாஸ்ட்டு அப்டியே அழுது பாத்த படனா ஆம்மா
எப்டி இருக்கு அந்த கதெல்லா அம்மாட்
ஆ அது வந்து அப்டியே என்னரியாமலே கண்ணீரா வந்துட்டு அப்டியேவும்
அவ்ளோ பெரிய வீட்லெருந்து வந் து ஆ அவ்ங்கதான் வேணுன்னு வந்துட் டு கடேசி பாருங்க அவ்ங் க இல்லாம போய் அவ்ங்க அவ்ங்களுக்குள்ள ஆ குடுத்துட்டு
ச் ஆ அப்டே நெனச்ச அழுவா பாக்கணும் அது வந்து சூப்பரா இருக்கு அந்த படம்
ட்டு லவ்வர்ஸ்கு
ஆம்மா அது அதுதா எனக்கு ரொம்போ புடிச்ச பட ஃபஸ்ட்டு பாக்க ஆரம்பிச்சன் ஆ இது ஆரமிச்சதுன்னா அத பாத்துதா ஆ அதுதான் சிஸ்டர் புடிக்கும் அப்பறோ ரொம்ப செ இந்த சென்டிமெண்ட் படோலா ஆக்ஷென் அவ்வளவா எனக் புடிக்காது
ஆ எனக்கு இந்த ஃபைட் ஃபைட்டு ஃபைட் சீன்லா வந்து நா பாக்வே மாட்டே அதுவே நான் ஃபோன்லெயு ஃபோன்லெ லேப்டாப்லெ இந்த மாரிலா எது பட ஏத் பாக்றன்னே வச்சிகோ நா ஃபைட் சின்ஸ்ல பாக்க மாட்டே அப்டே ஓட விட் வே
ஆ அப்டிதான் அது கொஞ்சோ நல்லா இருக்கது கொஞ்சோ ஸ்மூத்தா சென் டிமெண்டா இர்ந்தா கொஞ்சோ நல்லாருக் கும் எனக் புடிக்கும் இல்ல எதாச்சு காமெடி ஃபிலிமு அந்த மாரினா புடிக்
இல்லென்னா அப்டி சைக்கோ தனமா இருக்குற ஃபிலிம்ஸ்ஸு அந்த மாதிரி
ஆ ஆம்மா ம்மா அதுதுலா ஆம்மா அது சூப் பரா இருக்கு ஆ இந்த தமிழ் படம் டூல்லா பாத்தீங்கன்னா
என்னது சொல்லுங்க என்ன
ஆ இல்ல அது தமிழ் படம் தா தமிழ்ப் படோ டூனு இருக்
தமிழி தமிழ் டூ பாக்கல தமிழ் ஒண்ணு தா பாத்தே நினைக்கிறே தமிழ் படம் ஒண்ணு இருக்கா மொதல்ல டூ இருக்கா ஒன் இருக்கா எனக்கு எதுன்னே தெரியல ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்ல இந்த சீன்லா நா ஒரு இல்ல ஆக்சுவலா நா ஒரு சீன் சொல் அது அந்த படத்துலேந்து சொல்லு வருவா அந்த அத கெழவி இருக்கு ரொம்ப டயாடா இருக்கு அப்படினா நம்பலே கஞ்சிக்கு செத்துப்போயிருக்கோ அப்டின்னு சொல்லு பாத்தா அவே சொல்லுவா பீட்சாவு மில்க் ஷேக் கு கொண்டு வாங்க பாட்டி அப்படின்னுவா ஆனா அது சொல்லு நம்மளே கஞ்சிக்கு செத்துப்போய் இருக் க்கோ நீ வேற ஏன்பா அப்டின்னு சொல்லி சொல்லு அ து என்ன ஒரு ஒன்னா தமிழன் ரியே ஒன்னா இல்ல டூவான்னு தெரில
அப்டியா நா என்ன சொல்ற னா எல்லா படத்துலெந்துமே ஒரு மாரி மிக்சிங் சீன் மாரி பண்ணிருப்பாங்க தெரியுமா எல்லா படத்துலையு சும்மா கலாய்ச்சி போடுற மாரி
ஆமா ஆமா பாத்துரு க்கே பாத்துருக்கே ஆ இப்பதா தெரியுது ஆ நல்லா இருக்கு ஆமா இந்த பாய்ஸ் பாய்ஸ் படத்துல மாறிலாம் பாய்ஸ் படத்துல மாறிலா போட்ருப்பாங்கல
ஆமா ஆமா அந்த மாரி கொஞ்சம் ஆ அது கொஞ்சோ காமெடியா இருக்கு அது ம் ஆமா சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் அடுத்த அழைப்புல பாக்
ஆ ஓக்கேமா பாய் உங்களோட பேசுனதுல
ஆ ஆ சரிங்க சிஸ்டர் அடுத்து பாக்கலா
ஆ பாய்மா
ஆ பாய் சிஸ்டர்